இல்லுங்கல்லு எப்டி இருக்ரிங்க
வணக்கம் தோழி நல்லாருக்கேன்
ம் எல்லாரும் எப்டி இருக்காங்க உங்க வீட்டுல?
எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க ரொம்ப நாள் ஆ சச்சு பேசி
ரொம்ப நாளாச்சுதான் உங்களையும் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்ப உங்க வாழ்க்கடா எப்டி போய்ன்ட்டு இருக்கு எல்லாம் ஸ்கூல் டைம்ல பாத்தது பள்ளி பருவத்துல பாத்தது அதுக்கப்புறம் உங்களை பாக்கவே முடில
ஆமா ஆமா சின்ன வயசுல அங்க படிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வேற ஒரு கா ஸ்கூலு படிச்சு அப்புறம் காலேஜ் படிச்சு இப்ப வேற ஒரு ஊருக்கே வந்ட்டேன் கல்யாணம் ஆகி கே
ஆமாங்க சரி நானும் இது வரைக்கும் உங்ககிட்ட அவ்வளவா உங்களோட பள்ளி பருவத்தை பத்தியும் உங்க காலேஜ் பருவத்தை பத்தியும் கேட்டதில்ல அதை பத்தி சும்மா பேசலாமா?
ஆஹ் பேசலாமே நமக்கு தெரியாததா ம் நம்ம ஸ்கூல் படிச்சுட்ருக் க்கும்போது அஹ் நானு ஒரு எத்னாவது படிச்சுட்ருந்தே ஒரு மூணா நாலாவதோ என்னமோ படிச்சிட்ருந்தே அப்ப நானு வந்து அ எனக்கு வந்து ஸ் பள்ளி வந்து சீக்கரமா விட்டுட்டாங்க மத்யானோ எப்பம்மே நால் மணிக்கு விட வேண்டியது மத் தியானோ ஒரு பன்னன்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ விட்டுட்டாங்க ஏ அப்போ வீடு வந்து மாரி ட்டோ மாறுனப்போ எனக் வந்து போ அந்த வீடு வழி வந்து தெரில தெரிலன்ஸ் சொல்ட்டு எங்க அம்மாக்கு எங் அப் பப்பாக்கு எப்போ எப்டினாலும் நாலு மணிக்குதா எங்க அம்மா வரு வந்து கூட்டிட்டு போவாங்க இல்ல எங்க அப்பா வந்து கூட்டிட் போவாங்க இல்ல பிரெண்ட்ஸுங்க ப்பா தோழிகளோட அப்டியே போயிருவ நானு மத் தியான உணவு எனக்கு தெரியாம ப்ப நா ஒரு பக்கத்துல ஒரு கட இருக்கு அந்த கடைக் போய்ட்டு நா பாட்டு முழ்ச்சுட்ரு கே அழுதுட்ருக்கே ஐயயோ எப்டி போறதுன் தெர்லயேன் சொல் டு எல்லாரு போய்ட்டாங்க யாருமே இல்ல ஸ்கூல்கு போய் பாத்தா யாருமே இல்லயா அப்றோ ஒரு பக்கத் ல ஒரு ஆண்டி வந்திர்ந்தாங்க யார்ன்னே தெரில அவ்ங்க அவுங்க வந்து ஏமா அழுவுற அப்டின் சொ சொல்லி சொன்னாங்க நா இந்த மாரி சொன்னே சீக்ரமா ஸ்கூல் விட்டுட்டாங்க எனக் எப்டி போறதுனே தெரில அப்டீன்னு சொன்ன நீ செரி வாம்மா சொல் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க சாப்பாடு போட்டு பாத்துக்குனாங்க அப்புறோ கடேசியா சாய்ந்தரோ டைம்ல வரலன்னு சொல்லிட்டு எல்லாந் தேடிட்டு இருந்தாங்க யாரோ ஸ் சொல்லிருக்காங்க சீக்கிரமா போயிட்டாங்க சீக்கிரமா விட்டுட்டாங்க இன்னைக்கு அப்டின்னு சொல்ட்டு ஆஹ் தேடிட்டேருந்துர் எஹ் சொல்லிருந்தாங் னே அவங்க சாயந்தரம் வந்ட்டாங்க போலீசோட எங்கப்பா அப்பறம் எங்க அம்மா தெரிஞ்சவங்க எல்லா போலீசோட வந்து ஸ்கூல் முன்னாடி வந்து நிக்கிறாங்க எட்மி - எட்மினிஸ்டர்லாம் தலைமை ஆசிரியர்லாம் வந்துட்டாங்க வந்து நின்னு தேடிட்டு இருக்காங்க ஓ ஒரு ஒரு எடத்துல அப்புறம் வந்து நான் அவுங்க வீட்டுல இருந்தேன்ல அப்ப அவுங்க பையன் ஒரு ருத்தவங்க இருந்தாங்க அவுங்க பையன்கிட்ட உங்க அப்பா நம்பர் ஸ் சொல்லும்மா அப்பிடின்னு சொல்லாம் - சொல்லிக் கேட்டாங்க அந்த நேரத்துல எனக்கு எங்க அப் ப்பாம்மா நம்பர் மட் ட்டுந்தான் எனக்கு ஞாபகமே இருந்துச்சி சேரின்னு சொல்லிட்டு நானு எங்க அப் ப்பா நம்ப ஸ் சொல்லிட்டு எஹ் இந்த மாதிரி உங்க பொண்ணு இங்க ருக்காங்க நீங்க எங்க இங்கே வந்து கூட்டிட்டு போங்க அப்டீன்னு அப்பிடியா அப்டீன்னு சொல்ட் ட்டு அவுங்க ஆக்ச் அவ்ங்க அங்கதான் இருக்காங்க ஸ்கூலாண்டதான் இருக் க்காங்க நீங்க ஸ்கூலாண்ட வாங்க நாங்க அங்கதான் இருக்கோன்னு சொல்லிருக்காங்க என்ன கொண்டுபோனு ஸ்கூல்ல வந்து விட்டுருக்காங்க விட்டுட்டு என்ன பாத்தொன்னியே சைலன்டா செர் ந ரொம்ப நன்றி எ பொண்ண கூட்டிட்டு போயிருந்ததுக் ரொம்ப நன்றி பா த்துனக்கு ரொம்ப நன்றின் சொல் அதுக்கப்புற இதுக்கப்புறல்லா போக்கூடாது எங்கி அப்டின் சொல்ட்டு எதுமே சைலன்டா அமைதியா எல்லாரு போய்ட்டாங்க தலைமை ஆசிரியர் போய்ட்டாங்க வீட் லிப்ட்டு வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்டாங்க அன் அன்னிக்கு ஒரு நாள் என்ன எதுமே கேக்கல எங்கப்பா கேக்கால மறுநாள் இருக்குல்ல மறுநாளு பள்ளி வந்து அஞ்சு மணிக்கு விட்டுட்டாங்க நா ஆ நாலு மணிக்கு விட்டுட்டாங்க நா என்ன பண்ணே நாலு மணிக்கு தா விட்டுட்டாங்களேன் சொல்ட்டு நானே நடந்து வீட்டுக் போயிட்டே
ம் ம்
அப்ப எங்க அப்பா நல் அ எங்க அப்பா இருந்தாரு எங்க அப்பா வந்து என்ன தூக்கி போட்டு நல்லா மிதிச்சாரு எதுக்கு நீ தனியா வந்த அப்டின் சொல்ட்டு போட்டு நல்லா அச்சிட்டாரு இந்த மார்லா தனியா எதுக்கு நீ அந் அந்த நாளு அடிக்காம மறுநாளு நா தனியா வந்ட்டேன் சொல்ட்டு அ அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு
ம்
அடிச்சி ஒ அப்புறோ நா பயந்துட்டு அதுக்கப்புறோ நானு தனியாவே வர்ல
ம் உம்
அது ஒரு மறக் முடியாத நிகழ்வு எனக்கு ஒரு அந்த ஹ பள்ளி நே நேரத்ல
ஆமா நீங்க அந்த ஸ்கூல்ல எத்தனாவு சேந்தீங்க
நானு வந்து ம் ரெண்டாவதுல தா சேந்தே ரெண்டாவதா மூணாவுதுலயோ சேந்தே
நானு அந்த ஸ்கூல்ல வந்து ஒண்ணாவதுலந்தே சேந்தே ஆனா நீங்க ஒன்னாவ்துல நா உங்க பாத்த மாரியோ ரெண்டாவ்ல உங்கள பாத்த மாரியே எனக்கு செரியா ஞாபகொ இல்லயே
அப்பதா மூணாவதுலதா சேந்த மாரி எனக்கு ஞாபகோ இருக்கு நா வந்து பிரேமல பிரேமாவதியா பிரேமலதாவா எங்கன் எங்க ஆசிரியர் பேரு
ம்ஹு இல்லியே நா வந்து உங்கள படைச்சல அஞ்சாவ் ஆறாவ்துல பத்தமாரிதா நாபகோ இதுக்கு முன்னாடி நா உங்கள பாத்துருக்கனானு எனக்கு சரியா ஞாபகோ இல்ல ம் என்ன நீங்க மூணாவாதுல நாலாவதுல ப்பாத்தமாரி நாபகோ இருக்குதா
இல்ல இல்ல அஞ்சாவதுலதா நம்ம எல்லா ஒன்னா சேந்து படிச்சோ நானு ஆ திம் லீடரா குரு குழு தலைவியா இருந்த
ம் ம்
ஒரு ஒரு ஆ ஒரு அஞ்சாறுக்குழு இருக்கு. ஆ அந் அந்த குழு தலைவி அந்த அப்பதா ஆ அவங்கள நா எனக்கு ஞாபகமே இருந்தது தெரியு
ஓக்கே சேரி நீங்க உங்க சொந்த ஊர்ல இருந்து இங்கயே வந்தீங்க.
ஏ நான் கல்யாணோ ஆகிட்டு நானு இங்க வந்துட்டே என்னோட வீட கணவரோட ஊர் இதுனால நான் வந்து இங்க வந்துட்டே.
இல்லங்க தோழி உங்க அப்பா அம்மா சொந்த ஊருக்ல இருந்து இங்க எப்படி வந்தீங்க சொந்த ஊருக்கு படிக்கும் போது
இல்ல இல்ல எங்க அப்பா அம்மா ஒரு சொந்த ஊரு வேற அவங்க வந்து கல்யாணோ ஆயிட்டு ஆ நான் அங்க வந்துட்டாங்க. நான் அப்புறோ சொந்த ஊருக்கே போல யாருமே போல அங்கேயேதான் கல்யாணம் ஆயிட்டு அங்கயேதான் இருந்துட்டோன்னாங்க. அதனால தா நாங்க இங்க அங்க ன்னு பள்ளி குடுத்துலாங்க பக்கத்தலயே சேந்து த் இந்துடோ எப்பனா ஒரு தடவ அ லீ ஆ விடுமுறை விட்டாதா ஊருக்கு போவோ அது அ
ம் ம் நீங்கங்க புதுசா ஸ்டாடிங்கல வந்தப்போ இப்ப உங்களோட மனத அனுபவங்க எப்படி இருந்தது. எங்க ஊரு உங்களுகு புடி புடிச்சிருந்ததா வாய்
ஆ சின்ன வயசுல இருந்து அங்கதானே பொ பொறந்தது வேற ஊரு வளந்தது. பொறந்து ஒன்றரை வயசுல என்ன தூக்கிட்டு வண்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டு பொற ஹலோ
உம் ஓக்கே ஓக்கே ஓக்கே
ஒன்ற வயசுல என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க வந்து வளந்தது எல்லா அதேதா அதே ஒரு நாள். எனக்கு எதுவு தெரியல. ஆனா எங்க ஊருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு எனக்கு சொந்த ஊருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கு அங்க நல்லா ச் ஆ நாங்க இ சிட்டி மாரி இருக்காம நல்ல க கிராம மாரி இருக்கு கும்மா ரொம்ப நல்லா இருக்கு
செரி உங்க ஸ்கூல் பருவத்துல உங்க கூட ரொம்ப உங்க ஸ்கூல் பருவத்துல உங்க கூட ரொம்ப நெரு க்கமான இருந்த நண்பர்கள்னா
நண்பர்கள் இல்லா இருக்காங்க. எல்லா இருக்காங்க
உங்களோட சோ உங்களோட நெருக்கமான நண்பர்கள்
நெருக்கமான நெறைய பேர் இருந்தாங்க
உம்
நல்லா இருந்த்ச்சு ஜாலியா இருந்த்ச்சு உம் உம்
இல்லங்க உங்க கூட அவுங்க குளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸூ அப்டின்னு யாராவ்து
ஆஹ் நெ இருக்காங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க
நா நெனைக்கறது அப்டியேதா
நடந்த நிகழ்வா
ரொம்ப நடந்திருக்கு. இது காரணோ அவுங்கதா மறக்க முடியாது அப்டின்ற மாரி
உஹம் எனக்கு அது சரியா ஞாபகத்துக்கு வர்ல ஆனா அந்த ஸ்கூல்ல விட்டு போம் போதே நா அழுதுட்டே வந்தே அ என்னோட நண்பர்கள் யாரையும் பாக்க முடியாதேன்னு சொல்டே எல்லார்கிட்டயு அஹா ஃபோன் நம்பர் குடுத்துட்டு தா வந்தே
அப்படியா சேரி ஓகே உங்க ஸ்கூல் ஃரெண்ட்ஸோட உங்களுக்கு வந்து எ மகிழ்ச்சியான நினைவு இல்ல காமெடியான நினைவு எதும் ஞாகம் இல்லையோ
உம் எனக்கு அவ்வளவா எதும் ஞாபகம் இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லுங்க சொல்றீங்களா?
எனக்கு தெரிந்து இல்லங்க இப்ப நா கேள்வி கேக்கற மைண்ட்ல மட் மட்டுதா இருக்கே. எனக்கு எதுக்கு இப்ப பதில் சொல்ற அளவுக்கு ஆ மைண்ட் இல்ல நா வேணா உங்ககிட்ட சில கேள்வி மட்டு கேக்கறே சரி உங்களோட அதுக்கப்புறமேட்டா ம் இந்த ஸ்கூல்ல இருந்து புது ஸ்கூலுக்கு போகும்போது அந்த புது ஸ்கூல் அனுபவம் எப்டி இருந்தது
புது ஸ்கூல்ல அனுபவம் எப்டி இருந்துச்சுன்னா அஹ் பழைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டோமேன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புது புது நண்பர்கள்லாம் சேர ஆரம்பிச் ட்டாங்க அப்புறம் படிக்கணு என்ற அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமா இருந்துச்சு எல்லாம் நல்லா மார்க் எடுத்தே லீட் டர் ஆனே
உம் ஹும்
ஆமா ஆஹ் என்ன டீச்சருக்குன்னே
ஸ்கூலுல்ல பா
ஆம் ஆமா மகளிர் ஸ்கூல் மட்டும்தான் அ முன்னாடி எது இருந்தது வந்து ரெண்டு டு கோ யட் ஸ்கூலு இது மகளிர் ஸ்கூல் மட்டும்
சரி ஓகே நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது இந்த ஆண் பெண் அந்த மாரி கோ யட் ஸ்கூல்ல இருந்துட்டு இப்ப திடீர்னு லேடிஸ் ஸ்கூலு போகும்போது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சா
அது எ லேடிஸ பொறுத்தவரையும் கம்ஃபர்டபிளா இருந்துச்சு ஆனா அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது நல்லா ஜாலியா எதனா பசங்களா சேட்ட பண்ணிட்டு இருப்பாங்க அஹ் அடிச்சிட்டு மிதிச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியா ந ஆஹ் நல்லாதா இருந்துச்சு
ஓகே ஓகே
உம் உம் உம்
என்னவோ ஆனால் உங்க பள்ளியோட நினைவுகள்ல்லாம் வந்து கொஞ்சோ நல்லா சுவாரஸ்யமாகதான் இருக்கிறது அப்புறம் சரி நீங்க டுவெல்த் டென்த் முடிச்சுட்டு காலேஜ் மேற்படிப்பு போகும் போது அது எப்டி இருந்தது காலேஜும் வந்து நீங்க ஃபுல்லா மகளிர்
நானு சரி மகளிர் காலேஜ் தான் மலை மகளிரு ஸ்கூல் தான் படிச்சோமேனு சொல்ட்டு கோ யட் ட் காலே காலேஜ் சேரலான்னு ஒரு எண்ணத்துல தான் இரு தே
ம்
என்ன எனக்கு கடைச்சதே மகளிர் காலேஜ் தான் கடைச்சது. செரி செரிங்க தோலா ஆ ரொம்ப நேரம் பேஸ் டோம் நம்ம இன்னொர் நாள் பேஸ்லாம் ம்.